ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ ஹலோ தோழி வணக்கம் கேக்குதுங்களா
ஹலோ
ஆ தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன் நா
ஆ வீட்ல எல்லாரும் நலமா
நலம்
ஆ செரிங்க தோழி அன்றாட வாழ்க்கை எல்லா எப்டி போகிறது து ஏதாச்சு ஆ நா புதிய விஷ் விஷயம் ஏதாது பண்ணிருக்கீங்களா ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க தோழி
நா எதுவும் பண்லீங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்ளா
இல்லங்க தோழி வீட்ல வீட்டு வேலைலா பாத்துட்டு இருக்கேன் பசங்க இருக்காங்க
ஆ நானும் வீட்டு வேல தா பாத்துட்ருக்கேன்
செரி செரி செரி செரிங்க தோழி ஆ அப்டிங்களா ஆ எப்டி படிக்கிறாங்க பசங்க
அவங்க காலேஜ் படிக்குறாங்க
அ காலேஜ் படிக்கிறாங்க
ஆ ஒரு பையன் ஒரு பொன்னு
ரெண்டு பேருமே ப படிக்கிறாங்க காலேஜு
அ
சேரி சேரி சேரிங்க தோழி அப்டிங்களா செரிங்க தோழி ம் எது மாரி உணவுலாம் செஞ்சு தருவீங்க உங்க எதுலாம் விரும்பி சாப்புடுவாங்க தோழி
ஆனா பையன் வந்து எது வந்தாலும் சாப்புடுவான் பொண்ணு வந்து அவளுக்கு வந்து வெரைட்டியா சாப் படனு ஆசப்படுவா
அப்டிங்ளா ஆ
ஆ எது ஆ உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா செய்வீங்க ரொம்ப புடிக்கு க்கு அவுங்களுக்கு நீங்க பண்றதுலே
டிஃபன் தோச சட்னி ரொம்ப புடிக் க்கு பாப்பாவுக்கு
ஆ செரி செரி செரி
பூரி ரொம்ப விரும்பி சாப்பட
அப்டிங்ளா இப்ப பூரி எப்டி சித் எப்டி தோழி நல்லா புஃப்ன்னு வறதுக்கு எதாச்சி டிப்ஸ் இருக்குமா
இல்ல நார்மலா மாவு அவ்ளோதா நா போடுவன் உப்பு என்ன சக்கர போடலானுதாங்க ரவ போடலாங்கிறாங்க நா அதெல்லா எது ஒனக்கு நல்லா மாவு பெசஞ்சி நல்லா தேச்சி
அப்டிங்ளா மாவு எப்டி அரச்சி போடுவீங்களா இல்ல கடைல வாங்கி போடுவீங்களா
கடையில வாங்கறதா
சேரி சேரி சேரிங்க தோழி நெய் அது மாரி எதாச்சி விட்டு பெணைவீங்களா ம் ம்
டில்லா
அப்டிங்களா அதுக்கு எப்டி தோழி அது கூட என்ன வச்சி சாப் ட்டா நல்லா இருக்கும் எது மாதிரி
என்ன மேடம்
அதா அது சைடிஷ் மாரி என்ன சாப்ட்டா நல்லா நல்லா சாப்டுவாங்க செஞ்சா ஆமா மசாலா சென்னா சென்னா மசாலா அது மாதிரி ஆ சேரி செரிங்க தோழி வேற ஏதாச்சு அ பிரியாணி அது மாரி ஏதாவது செய்வீங்ளா நல்லா அது பத்தி ஏதாவது சொல்றீங்ளா
ஆ பிரியாணி இப்பதா செய்ய கத்துக்கிட்டே நானு முன்ன தெரியாது இப்பதா செய்ய கத்துக்கிட்டே
உம் உம் எப்டி எப்டி செய்யணு தோழி கொஞ்ச சொன்னா நாங்களு ட்ரை பண்ணுவோ
நீங்க இது வரைக்கு பண்ண இல்லையா அவுங்க நீங்க என்ன செஞ்சு குடு நீங்க என்ன செஞ்சு குடுப்பீங்க
நாங்க வந்து எல்லா சின்ன சின்ன பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்டு யூ கே ஜி அப்டி இருக்காங்க அவுங்களுக்கு வந்து அது மாரி காரமானா செஞ்சா சாப்ட மாட்டாங்க தனி தனியா ஃபிரைட் ரைஸ் மாரி காய் சாதோ அது மாரி செஞ்சு தருவே பிரியாணி இது வரைக்கு செஞ்சு குடுத்
ஆ நீங்க செஞ்சு குடு நீங்க செஞ்சிருக்கீங்ளா பிரியாணி இதுவரையு செஞ்சதில்ல
ஆ ஹா நா செஞ்சது இல்ல எங்க வீட்டுக்காரு செய்வாங்க
ஆஹ் ஆஹ் அவரு ஏதாச்சு செஃப்பா இல்ல
செஃப்லா இல்ல தோழி யூடியூப் பாத்துதா செய்வாங்க வேல ஆமா வேலதா பாத்துட்டு இருக்காங்க
ஓகே ஓகே செரிமா நாங்களு யூடியூப் பாத்தா செய்வோ
சேரி சேரி சரி எப்டி குக்கர்ல செய்வீங்ளா இல்லன் அ வடி அது மாதிரி டபரா வச்சு செய்வாங்ளே அது மாதிரி பண்ணுவீங்ளா சரி சரி குக்கர்னா எப்டி தோழி தண்ணி எல்லா வெக்குறது அளவெலா
அதேதா அதேதா சாப்பாட்டுக்கு மாரிதா வச்சே வக்க வேண்டிதா
உம் உம் உம் ஒரு கிளாஸ் அரிசி இதுனா ரெண்டு கிளாஸ் தண்ணி அது மாதிரி வக்கணுமா
ஆ ஆமா
செரிங்க தோழி வேற வேற ஏதாச்சு பத்தி சொல்லுங்க சாப் உணவு ஏதாச்சு சொன்னா கத் எடுத்துக்கிற மாதிரி ஏதாச்சு இருந்தா சொல்லி தாங்க
ஆ நீங்க ஹவுஸ் ஒயப் தானே வீட்ல இருக்கும் போது பசங்க ஸ்கூல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க
ஆ அதான் வீட்டு வேலையே கரெக்டா இருக்கு எல்லாமே மாவு அரைக்கிறதுல இருந்து நா முன் மூணு நாளைக்கு தேவையான மாவு அரைச்சு வச்சுப்பேன் மத்தபடி அதிகமாலாம் அரைக்க மாட்டேன் அது அப்றோ வீடு ஏன்னா அப்பப்ப டெய்லி தொடைக்கிற வேலை இருக்கு ஏன்னா சின்ன சின்ன பசங்கன்றதால சுத்தமா வச்சுக்கிட்டோன்றதுக்காக அதுவே டைம் போயிடும் ரெண்டு மணிக்கெல்லாம் திரும்ப ஸ்கூலுக்கு போனும்
ம்
ட்டு அவங்க வந்தொடனே என்ன சாப்பிடடுறதுக்கு அது ரெடி பண்ணி வைக்கணும் ஆ. அதனால அது கரெக்ட்டா இருக்கும் தோழி அது எக்ஸ்ட்ராவா வேற ஏதாது செய்யட்டு கூட யோசிக்கிறதுக்கு இருக்காது அப்றோ நாலு மணிக்லாம் அப்றோ திரும்ப கூட்டிட்டு வரப்போணு இன்னொருத்தவங்கள அப்றோ அவங்கள சொல்லி குடுத்து திரும்ப சாப்பாடு ஊட்டி திரும்ப எ பத்து மணியும் ஒம்பது அரைக்கு எல்லா தூங்க வச்சா காலையில சீக்கிரம் எழுந்துப்பாங்க அது மாரி போயிட்டு இருக்கோம் தோழி ம் ஆமா ஆம் ஆமா நீங்க அதெல்லா கடந்து வந்துட்டீங்க
ஆமா மாடி தோட்டம் எல்லா போட்டிருக்கீங்களா
இல்ல தோழி நாங்க இருக்கிறது வாட கைக்கு தா இருக்கோம் ஆனா எங்க சித்தி வந்து மாடித்தோட்டம் போட்டிருக்காங்க
ம்
அவுங்க வீட்ல இருக்கும் எல்லாமே வச்சிருப்பாங்க நீங்க போட்டுருக்கீங்களா
ஆஹா அதல்ல ஒரு சிலருக்கு விவசாய பண்றது தா ரொம்ப புடிக்கும் லா ஆ
அவுங்க ஃபுல்லாவே ஆமா சொல்லுங்க
நீங்க பசங்க லீவப் ப்போ வெளிய போய்ட்டு வந்தீங்ளா இல்ல
வெளிலயா இப்போ வந்து லீவ் அப்ப எங்கேயு போலங்க தோழி அதுக்கு முன்னாடி ஜனவரி மாசோ போயிட்டு வந்தோ ஆ ஜனவரி மாசோ போயிட்டு வந்ததுதா அதுக்கப்புறமா கொஞ்சொ வீட்ல பெரியவங்களுக்கு ஒடம்பு முடியல்ல அதனால அவுங்க அவுங்கள பாத்துக்கிறத்த பாத்துக்கிறதுக்கே லீவ் இல்ல கரெக்டா
ம் ம்
ம் அதா தோழி ஆ போயிட்டு ரெண்டு நாள் போயிட்டு வந்துட்டோ நீங்க போனிங்ளா இப்போ லீவ் இருக்குல்ல அவுங்களுக்கு இந்த செமஸ்டர் ஹாலிடேஸ்
இல்ல இல்ல லீவுக்ல்லா போறது இல்ல வீட்டு வேலயே சரியா இருக்கு அதனால போனது இல்லங்கமா ர
அப்டிங்ளா சரி சரி கடைசியா எங்க போய்ட்டு வந்திங்க
சின்னதாரங்களா போவோ அவ்ளோதா வெளில்லலா எங்கேயு போக மாட்டோ டூர் அந்த மாரில்லா போ மாட்டோ
சேரி சேரி சேரிங்க தோழி ம் போனா அதா போனா நல்லா இருக்கு ஆனா இவங்கள கூட்டிட்டு போறதுக்கு எல்லா பேக் பண்ணனு அது நா யோசித்து ச்சாலே பயமா இருக்கு எதயோ மறந்துட்டோ அப்டின்னு சொல்லிட்டு ட்டு ஆ
உங்களுக்கு வெளிய போறதுதா ரொம்ப பிடிக்கு
ஆமா ஆமா ரொம்ப புடிக்கு ஏன்னா வீட்லே இருக்குறதுக்கு அதே வேலைக்கு திரும்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டே டென்துக்கு கொஞ்ச கஷ்டமா தா இருக்கு அ புதுசா எங்கையாவது வெளியில போய் வெளில சாப்பிட்டு அது மாதிரி கொஞ்ச இருந்தா நல்லா இருக்கு
உ
உ ஆனா அதுவு ரெண்டு நாள் ஆமா ஆமா ரெண்டு நாள் தா அதுக்கப்புறோ எப்ப வீட்டுக்கு போ போறோ அப்படின்ற ஒரு ஏக்கோ தா வந்துரு
எங்க சுத்துனாலு கடைசில வீட்டுக்கு வந்ததா ஒரு நிம்மதியா இருக்
ஆமா ஆமா ஆமா உ உ ஆ ஒகே மேம் ஒகே தோழி உ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல சின்ன குழந்தைங்க பாத்துக்கிட்டு சொல்லுங்க
இன்னைக்கான வேலலா முடிச்சுட்டீங்களா ஞாயித்தி கெழம இன்னனைக்கா சிக்கன் கொழம்பு ஆ சிக்கன் குழம்புதா தோழி உ வீட்டுல அவங்க கொஞ்சம் சாப்ட்டு தயிர் போட்டு சாப்ட்டாங்க லாஸ்டா உ பசங்கள் தயிர் இல்லனா சாப் சொல்ல மாட்டாங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க
மேக்சிமோ சண்டேனா ஏதாவது சிக்கனா மட்டனா ஏதாவது எடுத்துடுவீங்களா
ஆமா மா மா மா தோழி உ முக்காவாசி மட்டன்னா கொஞ் சா சாப்பிடுவாங்க கொஞ்சமா செய்வோ இந்த டைம் சரி சிக்கன் எடுத் த்துடோ உ
ஆ ஹா நீங்க ஜாய்ன் ஃபேமிலியா இல்ல தனியா தா நீங்க மட்ட
இல்ல தோழி தனியாதா ரெண்டு பேரு தனியாதா இருக்கோ தோழி அம்மாலா வெளில இருக்காங்க
ஆ ஓகே ஓகே
ஆமா தோழி நீங்க எப்படி தோழி தனியா இருக்கீங்களா
நாங்க தனி ஃபேமிலி தா
ஆ ஆ சரி சரி சரிங்க தோழி உ
அப்றோ வேற என்ன மேடம் உங்களுக்கு ரொம்ப புடிச்சமான விஷயோ
புடிச்சமான விஷயோனு ஆ வேற வந்து அதா எப்டி சொல்றது ஏதாச்சும் புதுசா பண்றது புடிக்கும் இது மாதிரி வெளியில வர து அந்த மாதிரி அ அன்னக்கி நாள் வந்து பூ பூர்த்தி அடஞ்சா மாதிரி இருக்கணும் எனக்கு அது மாரினா புடிக்கும்
ம் வேற ஏதாது கை சொல்லி மாரி என்ன கத்து வச்சிருக்கீங்க
இல்ல தோழி அதா போகலாம் ஏதாச்சு அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கே இன்னும் இவுங்களுக்கு இன்னும் கரெக்ட் கரெக்டா ஒரு டைம் செட் ஆவல ஒ ரெண்டு பேருக்கும் ஒரே மாரி போயிட்டு வர மாதிரி
நீங்க என்ன மேடம் படிச்சிருக்கீங்க
நானா
ஆ
நா வந்து நாலு வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கே தோழி இது சொல்ல கூடாது ஆ ஆமா நாலு வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கே ஆமா அது முடிச்சோடன கையோட கே திருமணம் நடந்துருச்சு அதனால அதுக்காக நம் போக முடில எனக்கு அந்த சூழ்நில அமையல வேலக்கே போகல நானு அதுக்கு முன்னாடி பார் பார்ட் டைமா போயிட்டு இருந்தேன் அது வந்து எப்டின்னா ஞாயிற்றுக்கிழம சனிக்கிழம மட்டும் போயிட்டு வருவேன் அந்த வேல அது அதுவும் இங்க இல்ல ரொம்ப தொலைவுல இருக்கதால அதுவும் போக முடில இப்போ பசங்க குடும்பம் அப் அப்டியே ஆயிடுச்சு எதுவும் செரியா இல்ல ம் வேலண்டு இது மாரி கொஞ்சம் கொஞ்சம் எப்ப ஆகுது பண்ணுவோம் அவ்ளதா கொஞ்சம் ஆமா டைம் பாஸ் ஆகுற மாதிரி எது மாதிரி நீங்க தோழி நீங்க கை தொழில் இருக்கா
அதெல்லா எதும் மேடம் சும்மாதா இருக்கே வீட்லதா இருக்கே சும்மா எந்த வேலயு இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா சமைக்க வேண்டியது தூங்க வேண்டியது சமைக்க வேண்டியது தூங்க வேண்டியது அதா வேல
அது அதுவே அப்டி ஈஸியா சொல்லிட்டீங்க அதுவே எவ்ளோ பெரிய வேல
கெடயாது உம் விளிப்பா
சொல்லாதீங்க தோழி அவ்ளோ இருக்கு அதுக்கு பின்னாடி
இருக்கு இருந்தாலு ஏதாவது ஒர்க்கு போனாதான மதிப்பு
ஆமா ஆமா அந்த வேலய வேற யாராவது வச்சு செஞ்சா அதுக்கு காசு தரணுல்ல அப்டின் பாத்தா ஆ
உண்மையாலுமே வீட்டு வேல செய்யுறதா கஷ்டமான வேல வேலைக்கு போறவங்களுக் கூட கஷ்டோ இருக்காது
போனமா வந்தமா அங்க ஒரு புது சூழ்நெல எல்லா உருவாகு அதனால அவுங்க கொஞ்ச மனசுல்லா மாறு நல்லா இருக்கு இங்கன்னா அப்டி இல்லல்ல பா த்த மொகத்த பாத்துட்டு பாத் செவத்த பாத்துட்டு ரொம்ப அத அதுதா மொதல்ல கஷ்டமான வேலயே எனக்கு தெரிஞ்சு
உம் சரி உடுங்க கொஞ்ச நாள் ல்ல பசங்க பெருசாயி போலால
ஆமா ஆமா அத ஒர்க போலா ஆனா அதுக்கப்புறமும் என்ன தோழி சொல்றாங்க படிக்கணுல்ல இப்ப இவ்ளோ கட்டி படிக்க வக்கிறோம் நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டீங்கனா பசங் பசங்கள பாக்க முடியாது அப்ப அந்த அப்றோ அவுங்களு அவுங்க படிப்பு கெட்டு போயிடு ம்ம் அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ நிறுத்திடுவாங்க எங்கியும் போவாத அளவுக்கு அப்டிதான் போகும் எனக் தெரிஞ்சு இதுலயே நம்ளுக்கு ஏதாது ஒருத்தங்க கூட இருந்து பாத்துக்ற மாரி இருந்தா நல்லருக்கும் ஆனா அவுங்க கவுங்களுக்கும் அவங்கவுங்க ஃபேமிலிய பாக்க வேண்டிய நில இருக்கு என்ன பண்றது அதுனால நம்ம எதுவும் கேக் கறது இல்ல
ம்
அவுங்க இன்னு தாங்க தங்கை இருக்காங்க அவுங்கள கர சேத்துட்டு அதுக்கப்றோம் பாப்போம் அப்டின் சொல்றாங்க சேரி ம்ம் பாக்கலா எப்டி நடக்குதோ ம் அதா தோழி நன்றி தோழி அடுத்த கால்ல நம்ம ஆ மீண்டும் பேசலாம் தோழி நேரம் முடிவு அடைந்துட்